வணக்கம் தோழி
ஆ வணக்கம் தோழி நா பேஸ்றது கேக்குதுங்ளா
நல்லா கேக்குது தோழி சொல்லுங்க
சரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசணு நனச்சே அப்டின்னா நெறைய நம்ம உணவுகள் வந்துட்டு இப்போ ஒரு வெள்ள சாதம் வந்து ஆகட்டு இந்த மாதிரி வெயில் டைம்லல்லா வந்து நம்ம பெருசா சாப்ட மாட்டோ அது கொஞ்ச வீணா போகு அந்த மாரி வீணா போகுற உணவுக்கு வந்து எந்த மாதி வந்து கொஞ்ச நம்ம செஞ்ச மறுபடியு வந்து கொடுத்தோ அப்டீன்னா வீட்ல வந்து முடியும்னு நெனக்கிறீங்க ஏன்னா வந்து பாத்தீங்னா சில பேரு வந்து அத தாளிச்ச சாப்பாடு செய்வாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அத வந்துட்டு வத்தல் மாரி அந்த வடகம் மாரி வெயில்ல போட்டு வச்சு எடுப்பாங்க பொறிச்சு சாப்புட்றக்கு அந்த மாரி நீங்க எந்த ஒரு மெத்தட் இத வந்து யூஸ் பண்றீங்க என்ன மாரி பண்ணா சீக்ரொ வந்து நமக்கு வந்து அந்த ஆ சாப்பாடு வந்து கொஞ்ச கெட்டு போரலந்து தவிர்க்கலா தோழி
ஆ ஆமா தோழி இப்போ கண்டிப்பா இப்போ பாத்தீங்கன்னா வெயில் காலமு இப்போ அதிகமாக தா இருக்கு இதுல இந்த வெயில் காலத்துல அப்டின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நறைய விஷயங்கள் அதாவது இந்த சாப்பாடு விஷயோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நெறைய வீண் ஆகுது வேஸ்ட் ஆகுது
பிள்ளைங்களா சாப்பிட மாட்டேங்கிறாங்க நம்ம வீட்ல உள்ளவங்களா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்டியிருக்கு நம்ம வந்து அத தண்ணி ஊத்தி வச்சு பழைய சாதமா காலையில கொடுப்போ அப்டின்னு பாத்தாலு
அதையுமே சாப்பிட மாட்டாங்கிறாங்க பழைய சாதத்தயுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஏன்னா அந்த வெயில் காலத்துக்கு பழைய சாப்பிடுறதுங்கிறது எவ்ளோ நல்ல ஒரு விஷ்யோ ஆனா அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அது என்ன பண்ணலா அப்டின்னா நைட்டுக்கு நாங்க அத வந்து ஃப்ரைட் ரைஸா பண்ணிடுவோ தோழி அது எல்லா சாப்பாடு வந்து வே வே வேஸ்ட் பண்ண மாட்டோ அப்டி இல்லன்னாக்க நா இப்ப இந்த காலத்துல என்ன பண்றேன்னா நா சாப்பாடே கம்மியா தா வைக்கிறே ஏன்னா முன்னாடி நா வந்து இப்ப ஒரு டம்ளர் வைக்கிறே அப்டின்னாக்கா இப்போ எல்லா வந்துட்டு நா ஒரு முக்கா டம்ளர் அந்தமாரி தா வைக்கிற சாப்பாடு வந்து நா அதிகமா வைக்கிறது இல்ல அதோட பிள்ளைங்க கணவர் எல்லா சாப்பிட்டதுக்கு அப்றோ தா நா சாப் றே நா தான சாப்பாடு கம்மியா வைக்கிறே எனக்கு வந்து சாப் நம்மகூட ஒரு சாப்பிடுற ஒரு ஒரு மனநிலை இல்ல அப்டின்னா நா கம்மியா தா வைப்பே ஏன்னா அவங்க எல்லா சாப்பிட்டு முடிச் இருந்தா சாப்பிடு இல்லன்னா பெரவாயில்ல அப்டியின்ற மாதிரிதா வைக்கிறே அப்டியு சாப்பாடு மீந்துச்சுனா அப்டின்னாக்கா அத வந்து நம்ம வந்து நைட்டுக்கு முட்ட எல்லா ஒடச்சு ஊத்தி வெங்காயம் ஆ முட்டைகோஸ் கேரட் இது எல்லா வெட்டி போட்டு பிரரைட் ரைஸா பண்ணிருது தோழி அந்த பத் பச்சை குடைமெளகாய் பச்சை குடைமெளகாய் ஆ அது எல்லா வெட்டி போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸா பண்ணிறது
ம் சேரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அ இது போக வந்துட்டு உங்களுக்கு அந்த பைவ் ரைஸ் வந்து எப்படிங்க தோழி வந்து பண்ணுவீங்க
ஆ அதாவது தோழி அது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு வெங்காயம் நெறைய வெட்டி போட்டுப்போ தோழி அது பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா பெரியவெங்காயத்த நல்லா பொடிசு பொடிசா நல்லா நீட்ட நீட்ட வக்குல நல்லா வெட்டி போட்டு நல்லா அத அதாவது சட்டில போட்டு எண்ணெ ஊத்தி வெங்காயத்த நல்லா வதக்கிருவோ தோழி வதக்குனதுக்கு அப்பறோ நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க அதாவது முட்டை இருக்கு இல்லையா முட்டையா நல்லா ஒடைச்சு நல்லா கொஞ்சோ உப்பு போட்டு கலக்கி வச்சுருவோ தோழி அத ஒன்னு நா முட்டைய வந்து வெங்காயத்தோடயு சேத்து போட்டு பண்ணுவே அப்டி இல்ல நா தனியா நா முட்டைய பொரிச்சிருவே தனியா நல்ல முட்டைய போட்டு அப்டியு நா செய்வே ஆ இண்டாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா இது இருக்கு இல்லையா ஆ முட்டைக்கோசு கேரட்டு அ கேப்சிகம் பச்சை பச்சை குடை மிளகாய் அதெல்லாம் கட் பண்ணி அதை வெங்காயத்தோடு சேர்த்து போட்டு நல்லா வதக்கிட்டு அ வே அதாவது எனக் எங்களுக்கு நானும் என்னோட கணவரும் சாப்டுறோம் அப்டின்னா நாங்க வந்து சோயா சாஸ் ஊதிப்போம் குழந்தைங்களுக்கு மட்டு குடுக்குறேன் அப்டின்னா நான் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் சோயா சாஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன் சும்மா வெறும் ட னனு காய்கள் காய்கள் வந்து ஆ பீன்ஸ் இருக்கு இல்லையா பீன்ஸ் முட்டை கோசு கேரட் இந்த மாரி காய்கள் சேத்துப்ப அதை தேர்த்து கொஞ்சம் ஒரு அதாவது ரொம்ப வேக வச்சு வருத்து எடுக்காம கொஞ்சமா ஆ வதக்கி கொஞ்சமா வதக்கி விட்டு வே நம்முடைய சாதம் இருக்கையா சாதத்தை போட்டு நல்லா ஆ அதுல ஒரு ரெண்டு புடி சாதத்தை போட்டு நல்லா கலறிட்டு இந்த முட்டை தனியா நம்ம வந்து பொறிச்சு வச்சிருக்கோம் இல்லையான் அந்த முட்டையே அது மேல போட்டுப்பேன் அதோட மட்டும் நாணும் அதுல வேனுன்டே வேணுங்கிற அளவுக்கு உப்பு அப்பறோம் மிளகு பொடி மிளகு நம்ம நல்லா பொடியா நல்லா அர ச்சி வச்சக்கிட்டோம்னாக்கா அத நல்லா தூவிக்கணும்
ம்
கோவம் வந்து கொத்தமல்லி கருவேப்பிள்ள போட்டு எடுத்தது எடுத்த பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன் இப்டித்தான் நான் பண்ணி குடுப்பேன் எங்களுக்கு பண்ணும் பொழுது சோயா சாஸ் கொஞ்சே நறையா சேர்த்துப்போம்
ம் ம்
சோயா சாஸ்ல போட்டு பண்றது தோழி நீங்க ஏ வெரைட்டி ரைஸ் எது செஞ்சிருக்கீங்களா தோழி
ஆ‌ நான் செய்வங்க தோழி நான் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்பே வந்துட்டு நான் எங்க மதர் இன் எங்க அம்மா வந்துட்டு ஏதாவது எனக்கு நேத்து வச்சு குழம்பை வந்து இருக்கு அப்டின்னா நம்ம வந்து ரெகுலரா ரெண்டு நாளா தொடர்ந்து ஒரு சாம்பாரே வந்து சாப்பிட முடியாது அந்த மாரி சூழ்நிலையில எனக்கு இந்த மாரி சாப்பாடு வச்சு குடுத்துருவாங்க நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்டின்னா ஆ வா சோறு வந்து கொஞ்சம் சோ சூடா வந்து இருக்கும் பொழுதே வந்துட்டு சட்டில வந்து எண்ணய் ஊத் த்தி வெங்காயம் வந்து நல்லா நீல வாக்குவ கட் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து போட்டுவேன் ரெண்டு கைல வந்து நான் வந்து பண்ணுவேன் போட்டு பெப்பர் போட்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்பறம் வந்துட்டு முட்டை வந்து போட்டுருவேன் முட்டை நல்லா வதங்கன அதுக்கப் ஆமா அதுகப்பறம் வந்துட்டு சாதத்தை போட்டு மறுபடியும் கொஞ்சம் பேப்பர் போட்டு நல்லா கலக்கிருவேன் கேரட் பீன்ஸ் போடணும் அப்டின்னு தோனுச்சினா நான் வந்து போடுவேன் இல்லைன்னா போட மாட்டேன் இது ஒரு வகை இன்னொரு வகை வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாமே வந்து ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் எல்லாம் வந்து கடையில வந்து ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு வந்து விப்பாங்க அந்த மாதிரி இருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் வந்து கொஞ்சம் சுவையா வேணும் அப்டின்னு நினச்சா அப்டின்னா அந்த கேரட் பீன்ஸ் எல்லாமே சின்ன சின்னதா நுணுக்கி வந்து போட்டுட்டு அதையும் வந்து போட்டு நா பண்ணுவேன் இப்ப வந்து சமீபத்துல வந்து நான் எங்க வீட்டுக்கு வந்து வரும்போது நான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி அப்பா வீட்ல இருக்கும் போது நான் அந்த மாரி பண்ண மாட்டேன் ஏன்னா அங்க வந்துட்டு யாரும் சாப்பிட மாட்டாங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் பழையாழுங்க ஆ திருமண திருமணத்துக்கு முன்பு ஒரு வாட்டி நான் வந்து பண்ணி கணவருக்கு வந்து போட்டோ எடுத் அனுப்பனான் அவருக்கு வந்து திருமணம் ஆனதுக் அப்பறம் நான் பண்ணித்தரேன் அப்டிங்கிற மாரி சொல்லிருந்த ஆனா வந்துட்டு திருமணமாயி மூணு மாசம் ஆச்சு ஆனா இன்னும் வந்து பண்ணி தர ஒரு சூழ்நிலை வரல ஆ நாங்க வந்து கீழ என்ன அம்மா வந்து ஆ சமைச்சிருவாங்க அப்டி இல்லை அப்டின்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு அவர் என்ன கேக்குறாரு அதான் நான் சமைச்சு குடுத்துருவேன் நான் இப்போ வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்கேன் நா ஒரு நாள் செஞ்சி தர செஞ்சி தர ஆ செஞ்சி தரக்குதா ஒரு சூழ்நில வர மாட்டேங்கிது நைட் நைம் வந்து நம்ப செஞ்சி குடுத்தோ அப்டின்னா அது சூடா ஒரு அ வ இது மழ பெய்யிற சமயத்துல வந்து சாப்புறதுக்கு நல்லா இருக்கு மில்வைங்ளா தோழி
ஆமா
ஆமாங்க தோழி ஆமாங்க இது போக வந்துட்டு இன்னும் வந்து சில விஷயங்கள் இருக்கு இப்ப வந்துட்டு ஒரு குழம்பு ரசமு வந்து மிச்சமாயிருச்சி அப்டின்னா அது வெறும் ஒரு வேலைக் நாஇனியு வந்து வரும் அப்டின்னா எங்க அக் அத்த வீட்டுல என்ன பண்ணுவாங்க நாங்க அப்டி பண்ணமாட்டோ எங்க அத்த வீட்ல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா அந்த கொழம்பையு ரசயும் வந்து ஒரு பருப்பு ஐட்டமுமா இருந்ததுன்னா ஒன்னா ரெண்டையும் கலக்கிடுவாங்க கலக்கிட்டு சூடு பன்றாங்க ஆனா அது வந்து எனக் எல்லாமே புதுசா இருந்தது ஆனா வந்து அவங்க அப்டி பண்ணி சாப்பட்றாங்க இன்னும் சிலர் வந்து நா சமூக வலைதளங்கள்ல பாத்திருக்க ஒரு ஏதாது ஒரு ஃபங்க்ஷனோ அந்த மாரி நடந்துட்டு இந்த பொறியல் அதெல்லா மிச்சம் இருக்கு அதெல்லா வந்து எல்லாத்தையு ஒரே இதுல போட்றாங்க அப்போதைக்கு சாப்பட்றதுக்காக ஒரு கொழம்பு இருக்குன்னா சாம்பாருக்குள்ளேயே ரசம் ஊக்குறாங்க அதுக்குள்ளயே கூட்டு பொரியல் எல்லாத்தையு வந்து சேத்துஸ் சாப்பட்றாங்க அது ஒரு நல்ல ஒரு சுவையா இருக்குமா அப்டி சாப்பட்றது சரியா என்ன ஏதுன் எனக் ஒண்ணு புரியல தோழி கேக்குதுங்ளா தோழி
ஆ கேக்குது தோழி உண்மையாவே நீங்க சொல்றது எனக்கு வந்து புதுசா கேக்குற இந்த வார்த்தைய அது எப் எப்டி வந்து இத இப்டி சாப்பட முடியுன் எனக்கு தெரியலயே தோழி
அதுதா அது வந்து பாத்தீங்கனா நானு சமூக வலைதளங்கள்ல மொதல்ல பாத்து எங்க அம்மாட்ட கேட்ட இந்த மாரி எல்லா பண்ணி சாப்பட்றாங்க அப்டிங்கறாங்க எனக்கு புரியல அப்டின வந்து சாப்புட் ட்டது நா நேர்ல பாத்தது கடையாது ஆனா சமூக வலைதளங்கள்ல அப்டி சாப்டா வந்து நல்லா இருக்கு அப்டிங்கிற மாரி நறைய பேர் அந்த கருத்து வந்து அவங்க தெரிவிச்சிருக்கறாங்க சே என்னடா இப்டி இருக்குன்டு அப்பற என்னோட அத்தை வீட்ல வந்து பாத்தீங்கனா ரசமும் பருப்பு ஒருவாட்டி வந்து கலந்து வச்சாங்க எத வந்து சும்மா தோசைக்காக சாப்படறதுக்காக வந்து கலந்து வச்சாங்க அது அதுவுமே வந்துட்டு எனக் ஒரு வேளதா வந்து சாப்பட முடிஞ்சது அதுவுமே ப புடிக்கல ஏனா நம்ப இத்தன் நாள் தனியா சாப்ட்டுட்டு அந்த மாரி இது ஒரு பக்கம் இருக்க என்னோட கணவரும் செரி எங்க அம்மாவும் செரி இட்டலிக்கு தோசைக்கு வந்து ரச ஊத்தி சாப்புடுவாங்க என்னடா இது இப்டியெல்லா சாப்பட்டுறாங்ளே நா கேப்ப நல்லா இருக்கு நீ வேணா சாப்ட்டுபாருன்வாங்க இல்லல்ல எனக் வேண்டா அப்டின் சொல்லிட்டு அவங்ளே சாப்பட சொல்லிருவ தோழி
அது எப்டி வந்து இட்லிக்கு நல்லா இருக்கு நம்ம ரசத்த ஊத்தி சாப்படும் பொழுது
அதுதா அதுதா தோழி எனக்கும் தெரியல ஆனா அவங்க வந்து விரும்பி சாப்பட்றாங்க நல்லா இருக்கு போலயோ என்னமோ அதனால சேரி நானு வந்துட்டு விட்ருவ
இல்ல நீங்கன்ன வரும் பொதய அத வந்து நீங்க ருசிச்சு பாருங்க எப்டி இருக்கு அவங்க விரும்பி சாப்பட்றாங்க அப்டிங்பொழுது ஆனா உங்களுக் ஒரு பிரச்சன இல்ல கண்டிப்பா லைப் ரசத்த வச்சிட்டாலு வீணா போகாது கொழம்பு வச்சாலு உங்களுக் வீணா போகாது நைட்டுக்கு தோசயோ இட்லியோ செய்யுபொழுது உங்களுக்கு இன்னொரு எக்டா எதுவு செய்யணுட் ஒரு ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நில மாட்ட மாட்டீங்க இருக்கிறத வச்சி சாப்படக் கூடிய நல்ல கணவர அமஞ்சிருக்காங்க உங்ளுக்கு
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி என் கணவர பத்தி எல்லா வாய்ப்பே இல்ல ஏனா யாருக்குமே இப்டி பட்ட ஒரு கணவர் வந்து அமைய மாட்டாரு அவ அவரே வந்து இப்போ வந்து நம்ப ஒரு நான்வெஜ் வாங்கிட்டு வந்து அவரே செஞ்சு கொடுத்துருவாரு அ காந்த் சும்மா சாப்ட்டுட்டு இருப்போம் அவருக் அ இப்ப புது எடமா எங்க அம்மா வீட் ங்கும் போது எது எங்க வச்சிருக்காங்கன் தெரியாது அது மட்டும்
நம்பாதீங்க தோழி அனுபவ பட் சொல்ற நம்பாதீங்க என்னோடைய கணவர் அப்டிதா என்னோட கணவர் வந்து இது படிப்பு வந்து சமையல் சம்மந்தமா தா படிச்சிருக்காங்க கேட்டரிங் தா முடிச் சிருக்காங்க அப்டி இருக்கு போது தே அவ்ங்க வந்து முன்னாடியே ஆரம்ப காலத்துல வந்து கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே பாருங்க ஆ அவுங்களே சம் குடுத்துருவாங்க எல்லா சாப்பாடுமே அவ்ங்களே ஞ்சி குடுத்ருவாங்க ஆ ம் ஆ ம சிக்கன் சமைச்ருவாங்க மட் டன் சம்ச்ருவாங்க ஏ ரசம் மொதகொண்டு அவ்ங்ளே செஞ்சு குடுத்தாங்க ஒரு நேரத்துல ஆனா இப்பொலா நா வந்து கெஞ்ச வேண்டியதாருக்கு எப்பியா இது ப்ளீஸ் பேய்ட்டு பண்ணி குடுங்க சும்மா ரி ச ட்டு உங்க கைல சட்றும்மன்னா அத செத்த பண்ணுங்க அப்டின் உங்குள்ட கெஞ்ச வேண்டியதாருக் நா கல்யாண பண்ண புதுசுல ஒரு வர்ஷ்ம் வரகிமே அவ்ங்க சமச்சி குடுத்தாங்க
பரவால பரவாலயங் தோழி அதுதா அந்த கொழந்தைகள் வர வரக்கிதா அவ்ங்ளுக் கும் வந்து ஒரு ஃப்ரீயாருப்பாங்க அது வந்து வந்ரு ச்சு கொழந்தை வந்து வந்துருச்சுங்கம் போது அவங்களு அவ்ங்ளா அவ்ங்க வாழ்க்கைய வந்து மேம்படுத் துணு அப்டிங்றத ஓட்றதுலே செரியாருக்கு எங்க வீட்லே எங்க அ எங்க அம்மாவு வந்துட்
தோழி அடுத்த அடுத்த அழைப்புல பேஸ்லா தோழி
கண்டிப்பா கண்டிப்பா நன்றியங் தோழி